கேக்குதா பி
ஆ கேக்குது ஜீவி கேக்குது
இந்த மாரி எத்தன கால் அபி பேசுற்து
எனக்கே வந்து தெர்ல அஞ்சு கால்தா ஆனா ஒர்க்கோட்ஆவு நா அதுக் மேல நம்ப இதுக்கு மேல போனா அதுவே காட் டு இதுக் மேல அவுங்ள அழைக்க முடியாது அப்டின் சொல்லிட்டு
ஏற்க்னே ரெண்டு மூண் கால் நா பண்ணி அது ரிஜெக்ட் ஆய்ட்த்து போலருக்கு அத நா வ்ளதா டாஸ்க் அப்டே முடிஞ்சுருச்சா எனக் புரிய்லியே
இல்லல்ல இப்போ ஒனக்கு வந்து இப்ப எத்தன காட்டுது
காட்டுதா இரு வர வெள்ள போனா ஆஃப் ஆய்டுமா இன்ன ஃபோனு
ஆமா இப் இப்ப எது பாக்க முடியாது ஜீவி இப்ப எப்புடி நா எனக்குமே இப்ப ஒரு ஒரு கால்தா பேச மாரி காட்டு அது வந்து வேற ஒரு எட்த்துல இருக்குது அந்த டேஷ்போட்ல அது வந்து நீ இப்ப ஃபோன் ஃபோன் பன் ஆமா ஆமா
க வந்து எனக்கு மூணுதா காட்டுது இப்ப ரெண்டு கால் பேசிருக்கோல்ல
ஆமா ஆமா அப்புடுதா காட்டு அது ரெண்டு கழிஞ்சிருச் சி மீதி மூணு இருக்குன் காட்டு
ஓ மதி மூணு பேஸ்னாதா அந்த அஞ்சு டாஸ்கு பினிஷ் பண்ண மாதுரி
ஆமாமா பினிஷ் பண்ண மாரி காட்டு அதுக்கப்றமா தா காட்டு புரிதா ஒனக் போவ போவ புரியு ஜீவி ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா ஜீவி அ கேக்குதா ஹலோ
இ நெகா கெடக்க மாட்டேங்
ம் ம் ம் தி
இது வீக்லி ஒன்ஸ் சேல்ரி வருமா அபி
ஆம்மா ஆமா ஜிவி எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நீ நீ நல்லா பண்ணிருந்தனா அவுங்க அனலைஸ் பண்ணி திரும்பி கூட போடுவாங்க எனக்கு வந்து இந்த வாரத்துல வந்து எட்நூத்தி சில்ற வந்துது
ம்
அதுக்கப்புற திரும்பியு வந்து ஒரு முன்னூத்தி சில்ற இன்னக்கி காலைல பாக்குறே முன்னூத்தி சில்ற வந்துர்ந்தது
ம் ம் டெய்லியும வருமா
டெய்லி வராது வீக்லி ஒன்ஸ் தா ஒரு ஏழு நாளுக்கு அப்றொ அந்த மாரி வரு நீ ஃபர்ஸ்ட்டு இதுல பண்ணனு பண்ணிட்டு அதுக்கப்றொ அவுங்க அனலைஸ் பண்ணி அவுங்க ஆனா கண்டிப்பா போடுவாங்க இன்ன சொல்லுவாங்க இந்த டாஸ்க்க பத்தி இதுல பேச கூடாதுன்னுவாங்க கால்ல அவுங்க இதெலா அனலைஸ் பண்ணுவாங்க அதுவு ஒரு சில ரூல்ஸ் தா
ஆ
ஆமா ஆமா இதெலா இது பண்ணி தா அக்சப்ட் பண்ணுவாங்க
சேரி விடு நா தெரியாம தா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல தெரியாம கேட்டுட்டே
ம்
அப்பறொ எப்டி போது ஒ லைஃப் லா
அ போயின் தா இருக்குது பாக்குறியே தெர்ல சென்னையிலே கெடச்சது ஜிவி எனக்கு சென்னையல ஒர்க் கெட்ச்சது ஒர்க்க பிளேஸ்மெண்டு இங்கரவந்தாங்க ஆனா அம்மா என்ன சொல்ட்டாங்க சென்னை இப்ப ஒரு நாள் போய் வந்ட்டே இன்டர்வியூக்லா போய் வந்தே சென்னைக்கே போனோ நானு அம்மாவு
ம்
கெடச்சது அம்மா என்ன சொல்ட்டாங்க சென்னைக்குலா போ வேனா இங்கே பாரு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு வர்ஷ்துக்கு இங்கயே பாரு இங்கெ கொஞ்சொ எக்ஸ்பிரியன்ஸ கத்துக்கோ அதுக்கு அப்பறமா இன்ன வேனா பண்லா அப்பறொ அண்ண கூடொ ஃபாரின்ல இருக்குறாங்கல்ல அவங்கிட்ட ஏ அவுங்குளு ஃபோன் பண்ணி சொன்னாங்க மொத இங்க பாருமா அதுக்கப்பறமா கொட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு குட ஒன்ன நா இங்க கூப்புட்றே அப்டின் சொன்னாங்க செரி எது பாப்போ எப்டியு ஒரு எனக் எனக்லா கல்யாணொ ஆத்துக்கு ஒரு இருவத்தி ஆறு வயசு ஆயிடு கண்டிப்பா
அழ்வியா
ஆமா அவ் லேட்டா தா பண்ணுவே எப்டியு அக்காக்கு இந்த இயர் எண்டு அந்த மார் தா இருக்கு அதுக்கப்பறொ ஆச்சுனா கொஞ்ச அதுக்கப்பறொ எனக் கெடையாத் கவர் பண்ணுல்ல அவுங்க எல்லாத்துக்கு அப்பறொ அதுக்கு எப்டியு ஒரு அவுங்களுக்கு ஒரு டென் த்ரீ இயர்ஸ் குடுக்கணு எனக்குமே வந்து ஒட்னே பண்ணிகிதுக்கு விருப்பொ இல்ல அந்த மாரி தா போனியது
சேரி சேர்
ம் இன்ன பண்ற இன்ன சொல்றாங்க ஒனக்கு அலைன்ஸ் எதுனா பாக்குறாங்களா
அவுங்க பாத்துட்டு தா அபி இருக்குறாங்க நாந்தா வேனா வேனா நா வேனான் சொல்றதுனால அப்டியே தீவரமா பாக்கல சும்மா எங்க கேக்குறாங்க இங்க கேக் குறாங்க மட்டு ஏன்ட்ட சொல்றாங்க அவுங்க சொல்றாங்க நா கண்டுக்காம ம நா மட்டு எ வேலைய பாக்குறே அதுனால கண்டுக்க மாட்றன் சொல்ட்டு எங்க அப்பா என்ன என்ன கண்டுக்க மாட்றாரு அதுனால எதனா ஜாதகொ பாத்துருப்பாங்கல்ல அதுனால நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிக் பிக்கலான் நெனைக்கிறாங்கன் நா நெனைக்கிறே அடுத்த வர்ஷோ கண்ணிய ஆரம்பிப்பாங்க
அடுத்த வர்ஷோ அப்புடிதா ஆரம்பிப்ப இப்பென்னா ஒனக்கு இருவத்தி ரெண்டு வயசு தா ஆவுது
ஆ ஆனாலுமே வீட்ல எனக்கு இருவத்தி மூனு வயசு ஸ் ஆன பொண்ணு மேரிதா என்ன சொல்வாங்க எல்லார்கிட்டயு இருவத்தி மூணு வய்ஸ் ஆயிடுச்சு கல்யாணொ வந்து வய்ஸ்தா கரெட் டு வய்ஸூ கர் அதில்லாம வீட்டுக் முத பொண்ணுல்ல அபி அதனால
அது கண்டிப்பா இருக்கு ஜீவி அதில்லாம இப்ப வந்து ஒன்னு சொல்றதுக்கில்ல இப்ப ஃபியரா எப்டி பத்து வெச்சாலு அது இதுதா கல்யாணம் எப்டினா சிலப் பேர் ன்ன நெனைப்பாங்க கல்யாணொ பண்ணா கஷ்டொ நெனைப்பாங்க சில பேருக் கல்யாணொ பண்ணதுக்கப்றமு வாழ்க்க மாறு
ம் எப்டி இருக்குமோ ன்னன் தெரில அவங்க ரொம்ப அவ்ங்க ஏ ஃபியூச்சர் அப்டே எப்டி சொல்றது இப் ப்பவே கொழந்த கொழந்த இது எனக்கு பேத்தி வேணு எனக்கு பேர வேணு அப்டி இப்டின்டு தாலாட்டு பாட்டுலா கத்துக்குனு உக்காந்துனு இருக்காங்க அந்த மாரி வேணும்னே முன்னாடி பண்ணி எனக்கு ஆ பாச காட்ற மாரிலா பண்றாங்க எனக்கு சின் நா எல்லா வந்து தோண்டா அவ்ங்க அவுங்க அவுங்க யோசிக்கிறதுலா புரியுது இவ்ளோ சின்ன வயசுல ஏ பண்ணிக்கனூன் தோணுது இப்பதான ஏத் இப்ப இன்னா இப்ப ன்னா அவ்ளோ அவசரோன் எனக்கு தோணுது அவுங்களுக்கு என்ன நெனைக்கிறாங்கனா மொத பொண்ணு ஏற்கனவே ரெண்டு அண்ணனுக் கல்யாணொ ஆயிடுச்சு
ம் ம்
ஆ இதுரெ இப்ப இது நடனுக்கு கல்யாணொ ஆவப்போது இந்த வருஷொ என்டிங்க்குள்ள ரெப் ஃபுல்லா பையனுக்கே ஆவுதுல அடுத் து ஒரு பொண்ணு காச்சி வீட்ல பண்ணனூனு யோசிக்கிறாங்க
நினைப்பாங்கதா ஜீவி ஏனா இப்ப நீ இப்ப ரெண்டு பொண்ணா இருந்தா பரவால்ல உங்க வீட் ட்ல இப்ப வந்து உ நீதா பெரிய பொண்ணுன்னும் போது அது வந்து இப்ப பாப்பாங்கதா இப்பன்னா நம்ம கூடே படிச்சதுங்களுக்கு இப்ப ஏஜ்லா கரெக்ட் ஏஜ்தா நம்ம கூடயே படிச்சதுங்கலா பாத்தியா
தனபாலா கல்யாண ஆயிடுன் பாத்த தனபா வீட்லயு அமைதியாதா இருக்க மாரி இருக்கு
நானே அத தா நெனச்ச காலேஜ்
த உ இது யுனிவர்சிட்டிலே சீட்டு கெடச் ச்சு என்னென்னமோ சொல்லுச்சு அது ன்னன்னே தெர்ல கத உட் அது ஊத்தி மூடிகிச்சு போல உ பொய் சொல்லினு இருந்தது போல நாப்பது பேர் பாத்துருக்காங்களா இது வரைக்கு
ஐயோயோ
அது வேற பெருமையா சொல்லு நாப்பது பேருக் மேல அதுக்குதா நாப்பது பேருக்கு மேல ஓடிட்ச்சா செட் செட்டாவலடி ஒன்னு செட்டாச்சுன்னா எல்லாரையு கூப்புட்ற அப்டின் சொல்லிச்சு தெர்ல ஒண்ணு செட் ஆவல போல அபி என்ன தெர்ல அய்யோ கடவ்ளே
அதுக்கு வேற இந்த ஒரு வருஷமா இந்த கால் பிரச்சனலா வேற இருந்துதாமே
ஆ இப்ப வரிக்குமே அன்னக்கி பாக்ல அந்த இதுல கான்வகேஷன் பங்க்ஷன்லே க் அப்டியே நடக்க முட்லயா ஒடம் சரி இல்லையா
அதுக்கு முக்கியமாவே அந்த கால் பிரச்சன வந்து ஒடம்பு வெயிட் அதிகமா இந்துருக்கு அதுவுமே ஒரு ரீசனாந்துருக்கு ம்
செய்து நின்னுக்னே நறிய வேல செய்து அது அதுனாலதா அதுக்கு அப்டி ஆய்டிச்சே பாதம் பய் ரொம்ப நேர சமைக்கறது ஃபுல்லாவே அது டியூட்டி போல அவுங்கம்மா என்ன பண்ணுவாங்கன்னே தெர்ல சமைக்றது ஃபு ஃபுல்லாவே இது டியூட்டி துணி துவைக்கிறது எல்லாமே ஜாம கழுவுறது எல்லாமே இது பண்ணி பண்ணி இது காலு எதோ ஆயிட்ச்சி பயங்ரமா செலவு பண்ணிக்கிறாங்க போலகுது ப்ற நாட்டு வைத்தியத்துல வந்து பண்ணினுருக்காங்க ஒன்னுமு செரியாவுல நிக்கவே முடியிலன்னுது அடிக்கடிக ஒடம்பு சரியாமாவுதா எதெதோ சொல்லுது
ஒடம்பு பிரச்சனதா மொத பிரச்சனையே எதுவு இல்லனா ஆரோக்கியமாந்தா கூட பரவால்ல அதுதா மொத பிரச்சனையாருக்குது எல்லாருக்கு
க்குது ஆனா ஒடம்புல நெறைய பிரச்சனை அதுக்கு
ம்க்கு
ம்
அப்பன்னா அடுத்த இயராச்சு மேரேஜ் பண்ணுவியா
அதல்லா கன்ஃபாம்தா அபி
பண்ணுச்சு சிவி நீ ஏ வந்து கவலையா சொல்ற ஒரு மாரி அது நீ வந் எப்டின்னா ஒரு பயமாருக்கா
அங்க எப்பிடி நம்ப நமக்கின்னா அவ்ளோ தெரியு நம்ம எப்பிடி போய் அந்தறாப் பெரிய இது மாரி இருக்கு அதுல போய் நம்ம நம்ம எல்லா எடுத்து பண்ணுவமா அய்யயோ அது மாரி வந்தா யோசனையாருக்கு எப்டி சொல்றதுனே தெர்ல யா யாருகிட்டதா சொல்லி நா எப்டி புரிய வப்பனே தெரில ஒன்னுங்கூட போட்டு நெறைய எங்கையில ஒரு வேல இருந்துதுனா அது ஒரு தனியா ஒரு கெத் த்துதா அபி ஒரு ஆ எனக்கொரு தைரியோ இருக்கு எதனா பின்னாடி எப்பிடி நா சொல்ல முடியாது பிரச்சனையே வராம இருக்கும்லா கெடையாது பிரச்சன வரலா எதுனாலு எங்கையில காசு ருக்கணு ஏ அக்கவுண்ட்ல ஒருபா வச்சுருந்தாதா என்ன மதிப்பாங்க அ எனக் கு நெறைய யோசனையா இருக்கு அதனால ஓகேன்னு சொல்றதுக்கு வாய் வருது இ இதலா யோசிச்சனா மண்ட வலிக்குது பட்டுனு ஈஸியா ஓகே சொல்ட்டு பின்னாடி அனுபவிக்க போறது நாந்தா முடிவு தான் அதுவு எஞ்ஜாதகத்துல சொன்னாங்களா பொண்ணு முடிவு ஒங்க இஷ்டத்துன் பண்ணக்கூடாது பொண்ணு முடிவ கேட்டுன்தா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணனுமே சொன்னாங்கலா அதுனால நா ஒ நா ஒ எ வாய்லே வர் ன்னு ஆரம்பிங்கன்ற மாரி நா எப்டி இபி போய் சொல்வ
கர்ட்டா சொல்லிக்கிறாங் போல
அ அ இன்னக்கி கூட சொன்னாங்க மரக்காணத்துல கேக்குறாங்க
ம் நல்ல ஃபேமிலியாந்தா நல்ல பையனாந்தா ஓக்
ந எல்லா நல்ல ஃபேமிலி தா இவ்ரு மரக்காண ஃபேமிலிய ஒருத்தங்க பாத்து சொன்னாங்க எனக்கு அவுங்க வந்து இது கட்சிலருக்காங்க போலருக்கு
ம் ம்
அந் மாரி யாரோ சொல்லி பாத்து சொன்னாரு எய் எனக் வேற வழுக்க மண்டையாயிரு கட்சி இருக்கவ வழுக்க மண்டையா இருப்பானா தெர்ல ஃபோட்டோ வந்து அனுப் கேக்கு அவ கேட்டுருக்காங்க போல அப்பா உன்னு அனுப்பவேல்ல நா ஓகே சொன்னாதான எதனா பண்வாங்க எகிட்ட வந்து உருப்படிய ஒரு ஃபோட்டோ வே இல்ல ஒரு ஃபுல் ஃபுல் சைஸ் இந்த சாரீ கட்ன பிக்கு
பீச்ல எல்லாம் எடுத்து எதனா
வி ஒரு தாவணி புடவைக்கலாமா அனுப்புறது
ஐ சூப்பரா இருந்தது ஜீ நீ அந்த ஃபோட்டோ நெஜமாவே அழகா இருந்தது ஒ பர்த் டே அப்ப கூட போட்டு இருந்தா பாரு அவே அந்த தாவணி அழகா இருந்தாரு ஆஸ்திமாவு
எனக்கு அதா எந்த மாரி ஃபோட்டோ அனுப்பணுன்றது ஒரு ஐடியாவே இல்ல நம்ம அதுக்காக ஃபோட்டோ புது சாரீ கட்டிதா எடுக்கணுமான்னு நெனைச்சிக்குனு அதுனால எதுமே அனுப்பல அப்டியே வுட்டாச்சு
அ என்னாது ஹலோ
இந்தல்யா ஹலோ கேக்
ஆ விட்டு விட்டு கேக்குது அபி
இப்ப கேக்குதா அந்தமாரி கேட்டா சொல்லு
ஆ விட்டு விட்டுதா கேக்குது இப்ப கேக்குது ஆ கேக்குது
கேக்குதா ஜீவி
ஆ கேக்குது அபி
அதா நீ தாவணி போட்டிருந்தல்ல
ஆ
அதுவே நல்லா இருந்துச்சு தாவணி போட்டு இருந்த ட்ரெஸ்ஸு
சேரி இன்னமு ஃபஸ்டுன்னா எல்லாத்தையு விசாரிச்சுக்கிட்டோ நம்மளே போய் வாண்டடா சொல்ல வோணான் நெனைக் கிற மாதிரியு நா அவுங்களே கேப்பாங்க அப்ப என்னான் பாப்போ முடுஞ்சா அடுத்த வருஷத்துல இருந்து கூட ஆரம்பிக்கட்டு ஒரு வருஷோ கூட போகடுன்ற மாரி யோசிக்கிறே ஒரு வருஷோ அப்டியே
போகட்டு நீ எதனா ஏர்ன் பண்ணு எதனா பண்ணு
ம் எதனாலு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே எதனா ஏதனா ஒரு ஜாப்பு பீ நா
நீ என்னா சொன்ன அம்மா வந்து துணிலா தப்பாங்கன் சொல்லிருக்கதான
ஆமா தக்கிறாங்க டெய்லியு தா எனக்கு அதல்லா இன்ட்ரஸ்ட் டே வர மாட்டிகுது எனக்கு டைப்ரைட்டிங் படுச்சதுக்கு ரிலேட்டடா ஏனா பண்ணணுந்தே மைண்ட் இப்போ கொஞ்ச நாளா எனக்கு அந்தமாரி யோசன தா அபி அது நல்லதா வருது டைப் ரைட்டிங்ல்லா பண்ணன்றதுனால அந்த முடுச்ச டைம்ல எனக்கு அவ்ளோ ஆர்வமா இருந்தது இது டைப்ரைட்டிங் சம்பந்தமா எதனா வேல கெடைச்சதுன்னா நல்லா பண்லா அப்டின்னு அப்டியே விட்டுட்டே வீட்ல அப் ப்ப எனக்கு சுத்தமா இதுவே கெடையாது அபி அம்மாவு சப்போர்ட் கெடையாது வேலைக்கி எ அப்பாவு ஒ ரெண்டு பேருமே வேலக்கி போனான்ன போது அப்டியே எனக்கு அப்டியே வெறுத்து போயிட்டே நா டைப்ரைட்டிங் முடுச்சது ஏன்ற அளவுக்கு வெறுத்துட்டே
போவாத அப்டின்னு சொல்லிறுவாங்களா ஸ்ட்ரைட்டாவே
ஈது வேலைக்கா
ஆ வேலக்கிதா
வேலக்கின் கேட்டோனே இந்த மாரி எங்க அப்பா எடுத்தோனே என்னா கம்பெனி எப்டி போவ எப்டி வருவ ஆ பஸ் ஸுக்கு இவ்ளோ ஆய்டு எவ்ளோ சம்பளோ அதுல பஸ்சுக்கே இவ்ளோ போய்டு அந்த மாரி தா இன்னா ப பத்தாயிரோ குடுப்பாங்க பஸ்ஸுக்கே நாலாயிரோ மூவாயிரோ போய்டு இதுல நீ என்னான் வேலைக்கி போப் போற சென்னை சைட்லா போனா வ சம்பளோ அதிகோ இல்ல கவர்மண்ட் வேலைக் போனா சம்பளோ அதிகோன்றாங்க கவர்மண்ட் வேலேல்லா ட்ரை பண்ணா எங்க கெடைக்குது நீ எதோ சொன்னிய ட்ரை பண்ணியா டி என் பி சி
எங்க அது இப்ப இந்த மா வர்ஷெத்துக்கு அப்புறோ தா நோட்டிபிகேஷன் விட்டு இருக்காங்க அது எப்ப போய் அப்ளை பண்ணனுன்ட்டு இனிமே தா பாகனு
சோவ்யாலியா பாருவி பாக்குறதுல டி என் பிஸ் ல்லா வேணா
ஆமா ஆமா ஜேவி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு வொக்கு நீ கூட எனக்கு ஏதோ அனுச்சிருந்த பாரு
அதுதா சொல்